ஆ
ஆ சொல்ங்க சொல்
அதுவே கண்ணு முன்னாடி வந் ரெண்டு மூணு மூட்டை எடுத்து தூக்கி போட்டாங்க
என்னது
ஆ பூண்டுதா ஆமா இது ஆமா உள்ளே இதுவாயிடுச்சு அது வந்து நல்லா ஃப்ரீயா காத்து போற அளவுக்கு இருக்கணு அது ரூம் அப்ல போட்டு க்ளோஸ் பண்ணிருந்தனால அது வந்து உள்ளுக்குள்ள இதுவாயிடுச்சு ஆமா உள்ளே இதுவாயிடுச்சு அதனா கொன்ஜ நேரோ போட்டாங்க அத எங்க போட்டாங்கதா தெர்ல கண்ணு மொழியே மூட்டி எத்துனு வந்தாங்க அதுக்கப்புறோ எங்க போய தூக்கி போட்டாங்க தா தெர்ல
ஓ நீங்க என்ன பண்ணுனா இப்போ ஒரு இது இப்போ ஒரு ஒரு நீங்க வாங்கறீனு வச்சீங்களே மேக்சிமம் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குமா
ஆ இருக்கு
ஆஹ் பஃபைவ் டேஸ் இருக்குமா அந்த பைவ் டேஸ்ல வந்து பைவ் டேஸ்ல சேர்ல ஆகலனா கான்ஞ்சம் அதிகமா வச்சு கம்மியா இது பண்ணலாம் பிப்டி பர்சன்ேஜ ஆும் வரும்ல நம்ம வாங்கின இதுல
ஆஹ்
அந்த மாரி பண்ணலா வேஸ்டா போறதுக்கு அந்த மாதிரி
அது வந்து அப்ப நாங்க வெளியே போயிட்டோ நினைக்கிற ஊருக்கு எங்கயோ போயிட்டோ அதெல்லா ரூம் எல்லா நல்லா லாக் பண்ணிட்டு போகணு
அ அதனால காத்து வராம ஆம ஆமா ஓ ஓகே ஓகே எப்படி பல்க்க வாங்களா இல்ல ஒரு ரெண்டு ப ரெண்டு மூட்ட அந்த மாரி தா வாங்களா
அப்பா ஒரு நாலு மூட்ட அஞ்சு மூட்டை எத்துன்னு வருவாரு
ஓ
அது வந்து இன்னந்த ஒரு வண்டி போச்சு பரு ஆஹ அ இப்ப இல்லல்ல இங்கந்து மீன்ஸ் இங்க வந்து நிறைய பேர் வாங்க வாங்கு அம்ம டிரக்கு போவோ ஆமா அங்க கூட வந்து நம்ம சொல்லி வச்ச ச்சாங்கன்னா அங்க போயிட்டு அப்ப போய் பார்த்துதா வாங்கின் வருவாரு பூண்டு வங்கின் வந்து அந்த வண்டியில இது பண்ணிடுவாரு இங்க வந்து எங்க வந்து ஸ்கூட்டியில ஏத்துன்னு போயிட்டு மூட்ட ரெண்டு மூன் ரெண்டு ரெண்டு மூட்டையா ஏத்துன்னு வந்து எறக்கிடுவாரு வீட்டுல
ஆஹ் நீங்க போயிருகீங்கலா கோயம்பேடு போயிருக்கீங்களா
நா வந்து ஒரு தருவ சின்ன சேலம் பக்கத்துல ஏதோ ஒரு கோவில் இருக்கு தம்பி மலையனுறா
எங்க கோயம்பேடு பக்கத்துலையா
ஆஹா ஆமா ஏதோ பக்கத்துல வந்து ஏதோ ஒரு கோவில் சொல்லியிருந்தாங்க அப்ப வந்து ஒரு தறவ அப்ப எறங்கி அங்க வந்து பஸ் புட்சி போணோ
ஓ என்ன கோவில் தெர்லியே
அது ஒரு அம்மன் அது எது ஏதோ ஒரு அம்மன் கோவில் தா சொன்னாங்க நா அம்மன் கோயில்ன்னு தெர்ல
செரி
அப்ப வந்து வேப்பல சாத்துவாங்களா ல சாத்துவாங்களா அந்த சாமிக்கு எல்லா அம்மன்களு சாத்து கங்க அங்க ஏதோ சொன்ன அம்மன்
பெரிய பாளையமா
பெரிய பாளையம் தான நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சி அதுக்கோ எங்க கோயம்பேடு பக்கத்துல இங்கயா கீது
கோயம்பேடு பக்கத்துல இல்ல அது ஆனா தூரோ கொஞ்சோ கோ கோயம்பேடுக்கும் அதுக்கோ தூரோ
அப்டிங்களா ஆனா அங்க எறங்கி நாங்க பஸ்சு புடிச்சே போம்
நீ கோயிலுக்குன்னு வந்தீங்களா இல்ல கோயம்பேடு போனுன்னு வந்தீங்களா
உஹா கோயிலுக்குன்னு வந்தோம் நா அப்ப எனக்கு வந்து சின்ன வயசு சின்ன வயசுல வந்த ஆனா அதுக்கப்புறோ நா வரலே ஆமா
ஆமா அப்பனா வந்து பெரிய பாளம் தா வந்திருப்பீங்க ஆமா கரெட்டு அங்க வந்து வந்து ரெடில்ஸ் பஸ்சு அங்கிருந்து ரெடில்ஸ்சு ரெடில்ஸ் வந்து கோயம்பேடு ஸ்ட்ரைட் பஸ் கூட இருக்கு கோயம்பேடு அங்கந்து தே ஆனா அது வந்து கொஞ்சோ எப்பாத்தோ அந்த மாரி இப்பல்லா கோயம்பேட்ல பஸ்சே பஸ் ஸ்டாப்பே இல்ல தூக்கிட்டாங்க ஆமா கிலாம்பாக்கல வந்து கிலாம்பாக்கத்துல வந்துச்சுல்ல பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டான்தாஅத்தா அத்தா அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டேண்டுதா வந்து இங்க கிலாம்பாக்கத்துல வந்தது
அப்
அங்க வந்து கொஞ்சோ டிராஃபிக்கா வருதனால கோயம்பேட்ல வந்து அதனால தூக்கிட்டாங்க
அ அ
இப்போ கொஞ்சோ நார்மலா இருக்கு ஆனா அங்க இருந்து நா எல்லா இப்போ சென்னை அது அவுட்டர்ல இருக்குதுல்ல இப்ப கிளாம்பாக்கோன்றது பஸ் ஸ்டாண்டு இங்கிந்து அ போற்துக்கே லேட் ஆவு அதே இப்போ கோய்ம்பேட்னா வந்து பக்கத்துலியே ஒரு ஒன்ற்ர ஒன்ற்ர மண் நேர்த்துல போய்லா ஈஸியா எல்லா ஏரியாக்கு பஸ்
அப்ப பஸ்ஸுன்னா எ எங்க நிக்கு கோயம்பேடான்ட நிக்காது
கோயம்பேட்ல நிக்காது பஸ்ஸே எதாச்சு ஒரு நாலஞ்சு பஸ் அந்த மாரிதா நிக்குமே எல்லாமே கிலம்பாக்கோ வந்துருவோ
கிளாம்பாக்கத்துல இந்து எப்டி போறத்து கோயம்பேட்டுக்குன்னா
கிளாம்பாகத்துல இந்து கோயம்பேடுக் போலாமே
பஸ்ஸா இல்ல எப்டினு கேட்டன் ம் பஸ்ஸு அ
போவு ஆனா ப இப்போ பஸ்
ஓ ஸ்டைட்டா ஸ்டைட்டா கோயம்பேடு போவாது கிளாம்பாக்கம் போய்ட்டு தா போனு சொல்றிங்ளா
இல்ல ஸ்டெட்டா கோயம்பேடு போவு பஸ்ஸு ஆனா வந்து அங்க வந்து ஸ்டே பண்ண முடியாது அங்க பஸ் வந்து நிக்காது இப்போ கிளா ம்பாக்கோனா வந்து நெறிய பஸ்ஸு நிக்கோல அங்க
ம் என்னாவு ம்
ஆமா அதனால வந்து இப்ப வந்து நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க கிலாம்பாக்கம் போய்ட்டு தாம்பரம் போய்ட்டு கிலாம்பாக்கம் போய்ட்டு அந்த மாரிதா போறாங்களே
ம் ம் ச்ச எங்க சித்தி உ வீட்டுக் போயிட்டு வரத்துக்கு வந்து போறது இப்டி போய்டுவோம் வரும்போது ல ஸ்டெரைட் பஸ் கிளாம்பாக்கம் வந்து வந்து அங்கந்து அது வந்து இங்க ம் எப்டி சொல்ல விஜிபி இருக்குல்ல அ ஆமா அந்த சைட் ஆமா இ சி ஆர் நா உள்ள
அ அப்டி
ஆனா அங்கதா எறங்கி அங்கந்து ஒ உள்ள நந்து போணு
நட்ந்து போணு அ அது இப்போ கிளம்பம்பக்கத்துல அது வந்து எதோ ஒரு எட அது ஆனா வந்து இப்போ அங்க ஓபன் பண்ணதுனால கொஞ்சோ ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியா
ஆமா பாத்துருக்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு் எல்லா நல்லாதா இருக்கு
எதோ ஏர்
இந்த ஏர்போர்ட் மாரி ஏர்போர்ட் மாரி இருக்கு
நல்லாதா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆனா வந்து ஸ்பேஸ் கொஞ்சோ கம்மிப் இது பண்ணிக்கலா இன்னு அதிக ப
ம்
இந்த எல்லா பஸ்ஸு இருக்கு அங்க எல்லாம் பஸ்ஸுமே அங்க அந்த சைட்ல தா போகுது இப்ப அங்கதா அதா வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது தெரிஞ்சி நம்ப சுற்று வட்டாரத்திலியே
ஆ ஆ
ஃபஸ்ட்டு கோயம்பேடு தா இருந்துச்சி இப்போ இல்ல
கிளம்பாக்கம் தா
ஆமா அங்கருந்து எல்லா ஏரியாக்கு பஸ்க்கு போய்றலா அதனால வந்து கொஞ்சோ ஃபேமஸ் ஆயிடுச்சு கோயம்பேடு வந்து செமயாருக்கு ஒரே ஒரு ஓடு மாரி இருக்கு ஓடுல ஓடுலயே அப்டியே பண்ணி இருப்பாங்க ஒரு மாரி கோபுரமா நல்லாருக்கு எல்லாமே ஒரே மாரி இருக்கு அந்த பில்டிங் ஃபுல்லாவே அழகாருக்கு ஆனா உள்ள போனா அவ்ளோ தா ஃபுல்லா
நச நசன்னு இருக்குமா
ஆமா நெறைய பேரு இருப்பாங்க உள்ள அப்டி கொட்டி வச்சிருப்பாங்க கண்ணு முன்னாடி எல்லாமே
ஆ
அந்த மாரி இருக்கு நா போயிருக்கே பூயெல்லாம் ஃபர்ஸ்ட்லா நறைய வருமா மல்லி அந்த மாரி அதெல்லா வந்து ஃபஸ்ட்டு கோயம்பேடு தா எத்துட்டு போவாங்க அங்க வந்து எங்களோட கடை ஒண்ணு இருப்பாங்க எங்களோட கடைன்னா அங்கதான் வந்து நா கடை எப்பவுமே பூவெல்லாம் போடுவோம் அது கொஞ்சோ க அதிகமா காசுவ இப்போ பக்கத்துல இங்க எங்க எடத்துலயே போட்டமுனா கொஞ்ச கம்மியா இருக்கு ரேட் ட்டந்து கம்மியா போம் அது அங்க போய் போட்டோமுனா ரேட்டு எத்திக்குவாங்க ஏன்னா இப் போறதில்ல அவ்ளோவா நா இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லா நறைய பேர் போவோம் கோயம்பேடு இப்பல்லா அவ்ளோ பேர் போறதில்ல பூ அவ்வளவா வந்து கொறஞ்சிடுச்சி ரேட் எல்லா
அப்பா கூட எப்பனா நா மூணு மணிக்கு எழுந்து போவாரு மூணு மணிக்கு எழுந்து போனாதா மாறு
ஆமா பா ஆமா மூணு மணிக்கு எழுந்து போனதா வந்து அங்க மார்க்கெட்டிங் வந்து ஒரு நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கே கூ
அதா ஆமா இங்கருந்து கொஞ்சம் மிட் நைட்ல தா போவாருலா படோ
ஆமா அ இந்த மாரி மார்க்கெட்ல இருந்து பொருள் வாங்கிட்டு போறவங்கல்லா வந்து சீக்கரமாதா போவாங்க ஏன்னா அப்ப போனா கம்மியா இருக்கு போக போக வந்து கொஞ்ச இதுவாயிடு கூட்டோ வந்துரு அதிகமாயிடு
ஆ ரேட்டிங்க
எவ்வளோ ரேட்னு சொல்ல எந்த டைம் வந்து எவ்ளோ ரேட்னு சொல்ல முடியாது தெரியுமா ஒரு டைமு கட் அட்ட மாரிதாமா
அது எப்படி அவங்க ஏத்துவாங்க அத
இப்ப பூக்கடைகலா ஏத்துவாங்க வெல
அப்டிங்களா
ஆமா அவங்க கடக்கார அவங்க இது பண்றதா ரேட்டு
ஓ
ஒருத்தவங்க ஏத்துனா அப்டியே எல்லாரு ஏத் த்திருவாங்க அவ்ளோதா ஆமா ஏன்னா பூ இருக்காதுல அதனால தா ரேட் அதிகமாக ஏத்துவாங்க பூ இல்லன்னா கம்மியா டைமிங் தா டைமிங் சீக்கிரமா போனா கம்மியாருக்கு அது லேட்டா போனமுனா
ஆமா அதனால தா அவரு வந்து காலை எழுந்து போயிடுவாரு அப்பா
கோயம்பேடு பொறுத்த வரைக்கு எப்போ என்ன ரேட்டு வரும்னே சொல்ல முடியாது ஃபிக்ஸ்டாவே இருக்காது ஒரு ரேட்டு
உம்
கம் கம்மியாவு வாங்கலா அதிகமா வாங்கலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாதா இருக்குமங்க எல்லாமே அ அந்த டைம்ல உ அந்த நாள்ல வந்து சேல் இதுவு சேல் பண்றதா ஃப்ரஷாதா இருக்குமே எப்பவுமே இந்த சாத்துக்குடிலா இருக்கு பாருங்க அ ஒரு ரூம் புல்லா சாத்துக்குடி இருக்கு போட்டி வச்சிருக்காங்க அதலா கம்மியா இருக்கு அதலா ஒரு சில ஆ ஒரு சில டைம்ல மட்டு தா கொஞ்சோ ரேட்டாயிருக்கு
அதாவது அது அது எல்லாமே வந்து எங்கருந்து வரத்த இருக்கு ஒ
எல்லாமே வந்து ஊட்டி
அங்கந்து வரதா இருக்குமா
ஆமா அங்க கோயம்புத்தூர் ஊட்டி அங்க வீட்டுல தா வருமே மோஸ்ட் ப பெங்களூர்
ம் ம் ம்
அந்த சைட்லேருந்து வரு ஓசூரு வரும் வந்து ஃபுல்லா வந்து ஏசியில தா ஏசி ஏசி ச தா வரு ஏசி வண்டியில தா வரு அதனால வந்து அது அவ்ளவா கெட்டுப்போவாது அத அப்டியே பல்க்கா வாங்கிருப்பாங்க இப்போ அங்கருந்து கொ ஆ அத விட கொஞ்சோ கம்மியா கொஞ்சோ பெருசாருக்குற கடைக்கு வந்து
அதா அங்கிருந்து இந்த சின்ன கடைக்கு வருவாங்களா
அவுங்க வந்து பல்கா வாங்கிப்பாங்க
உம்
அப்படி அப்படி அங்கந்து ஒரு இன்னொரு சின்ன கட அந்த மாரிதா வாங்குவாங்க வரும் அதா வந்து வந்து அங்க கோயம்பேடுல எல்லாரோ பல்கா வாங்க தானா கோயம்பேடு தா போவாங்க
எ பெரியப்பாவோ அப்படிதா கோயம்பேடுதா போயிட்டு வருவாரு காய்கறி அவரு இது பண்றாரு வெங்காயோ தக்காளி மூத்த பையனா அப்பா வெங்காய தக்காளி இது கொத்தம் அந்த இது எல்லாம் வந்து பெரியப்பா வாங்கிட்டு வருவாரு அவுரோ போயிட்டு பாத்துதா வாங்கிட்டு வருவாரு வருவாறு அங்க போயிட்டு எல்லாமே பார்த்துதா வாங்கினு வருவாறு அதேமாரி எதனா பங்க்ஷன்னா கூட கோயம்பேடுதா போயிட்டு வந்துருவாங்க எல்லாரும்
ஆமா பர்ஸ்ட் எல்லாரோ பங்க்ஷனாலே கோயம்பேடு ஏன்னா அங்க கம்மியா இருக்கோ நல்லா போயிட்டு வந்துருவாங்க
போயிட்டு வாங்கிட்டு வரட்டு
ம் என்ன ஒண்ணுனா வந்து ஆனா வந்து ஒரு ஒரு எடத்துக்கோ ஒரு இப்ப பூனா பூவுக்கு மட்டும் அந்த இடம் ஃபுல்லா பெருசா இருக்கோ சம பெருசா இருக்கோ
ஓ பழம்னா அது சரிஃல்ல பழமா இருக்கும்ன்றீங்களா காய்கறினா காய்கறி ஒரு எடோ
ஆமா அந்த ஸ்மெல் அந்த வாசனை பொருள்லா அது ஒரு எடோ அந்த மாரி எல்லாமே ஆமா எல்லாமே தனி எல்லாமே இருக்கோ கோயம்பேட்ல இல்லாத பொருளே இருக்காது இப்ப இந்த இது இருக்குல்ல பலாப்பழம் இருக்குல்ல அதுக்குமே தனியா எடோ இப்போ அது இந்த இப்போ நிச்சயதார்த்தம் பண்றாங்க வச்சுங்களேன் தட்டு வெப்பாங்கல்ல
ஆ வரிசை
அது வைப்பாங்கல இப்பல்லாம் வந்து பேக்கிங்ல வரும் பாத்தீங்களா ஆ அதுக்குனு ஒரு தனி இடம் ஆமா எல்லாத்துக்கு தனி தனியா ப்ளேசு இப்பல்லா டிஃப்ரெண்டா பிளாஸ்டிக்ல ஒரு சில்வர் மாரி தட்டு வருது பாருங்க
ஆமா அதுல பேக் மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு இது பண்ணி நல்லா
எல்லாமே தனி நல்லாவே இருக்காது என்னா தெர்ல ஹலோ
ம் கேக்குது கேக்குது கட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க
ஆ ஓகே ஒகே